அருக்கீங்ளா
ஆ நா நலமா இருக்கேந் தோழி நீங்க நலமா இருக்கினீங்ளா அ எல்லாரு நலமா இருக்காங்க தோழி
ஓகே சரிங்க அதுக்கப்றொ எ நேத்து ஓ ஒரு வித்தியாசமான ஒரு வ பலகாரொ செஞ்சு வெச்சிருந்தாங்க அது கொஞ்சொ இனிப்புங் கலந்த மாரி இருந்துது காரமு கலந்த மார்றுக்கு ஒரு நம்ம சின்ன வயசுல்லா போண்டா ம மாரி சாப்டுவோ தெரியுங்ளா வெளி கடைக்குல்லா போனா குட்டிக் குட்டி போண்டா இருக்கு அந்த மாரி இருந் துதுப்பா நீங்க அந்த யா கடக்கிப் போனா கன்ஃபாமா அத நீங்க வாங்கி சாப்புண்ணு
ஆ நீங்க இந்த டீ கடைல இருக்குமே போண்டா அதப் பத்தி சொல்றீங்ளா தோழி
ஆ கொ கிட்டத்தட்ட ஆமா அது அது வந்து வேற மாதிரி நம்ம எல்லாரு சாப்ட்ருப்போ ஆனா இது கொஞ்சொ அதா நா சொல்றன்ல காரொ ஃபஸ்ட்டு வந்து இனிப்பா இருந்துச்சு ஆனா நம்ம சாப்ட்டு முடிக்கெறப்போ அந்தக் கடசீல அந்த காரம் மட்டு நிக்கிது மா நாக்ல அந்தளவு நல்லா இருந்துது நா இது வரைக்கு நம்ம நம்பொ வ இந்த மாரி லோக்கல் கடையெல்லா இந்த மாரி நம்ம சாப்ட்டதில்ல அப்டின் தோணுச்சி அதா உங் ங்கக்கு கால் பண்ணி பொய் சாப்டுங்க நம்ம எப்பவ்ம் போற கடக்கி அப்டின்ற மாரி சொல்லான் கூப்ட்ட
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அது மட்டு இல்லாம நம்ம தெரு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுல பாத்தீ ங்க அப்டின்னா ஆ நமக்கு வீட்ல நம்ம செய்றது ஒ நல்லா இருக்கு பட் இருந்தாலு ஒரு சில நமக்கு பிடித்தமான உணவுகள் பாத்தீங்க அப்டின்னா இந்த அ தெருக்கடைகள் இல்ல அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லா நமக்கு வந்துட்டு அதிகமா வந்துட்டு கெடைக்கு அது மாதிரி உங்களுக்கு எதாவ்து புடிச்ச பலஹார வகைகள் எதுவு இருக்
ஆ எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா இந்த ஜிலேபின் சொல்வாங்க இல்லையா அது ரொம்ப புடிக்கு து வந்து அதுவு வந்து வெளியில செய்ற அந்த ப ஜிலேபி வந்து அவ்ளோ நல்லா இருக்கு என்னதா நாம் வீட்ல வந்து அம்மா ஒரு வாட்டி எனக்கு செஞ்சு குடுத்தாங்க இருந்தாலு அதுக்கான பதோ அந்த இதெல்லா சொல்லுவோல்ல நம்ம அந்த கடைல சாப்ட்ட அந்த சு ருசி வந்து வரவே இல்ல என்னதா வீட்ல செஞ்சு பாத்தாலுமே அந்த வெளியில அந்த சுட சுட அந்த போட்ற அந்த ஜிலேபி எடுத்து நம்ம சாப்ட்டது இன்னம்மே மனசுல அ ஞாபமா இருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு அத நாங்க என் நண்பர்கள் கூடல்லா போனோ போயிட்டு அந்த ஒரு கடைல மட்டுந்தா அந்த ஜிலேபி ஒரு ஒரு ப இந்த நேரத்துக்குதா போ போடுவாங்க போல ஒரு நாலு மணி இல்ல நாலு டு அஞ்சு மணி இருக்கும் போல அவ்ளோ கூட்டமா இருந்துது நாக்கூட நெனச்ச இவ் ளோ கூட்டத்துல நம்ம உள்ள நொழஞ்சு அந்த போய் ஜிலேபிய சாப்பண்ணுமான் நா கேட்ருந்தோ தோழிகள் கிட்டல்லா கேக்கும் போது இல்லல்ல நம்ம கன்ஃபாமா இன்னைக்கி சாப்ட்டே போணு அப்டின்னாங்க அப்றோ ஒரு வழியா கொஞ்சொ நெறைய நேரொ ஓ காத்திருந்து அதுக்கப்றோ அத வாங்கி சாப்ட்டுதா ஸ் நாங்க காத்திருந்ததுக்கு அந்த அதோட ருசிக்கு அவ்ளோ நல்லா இருந்துது எனக்கு அதுனால ஜிலேபி வந்து ரொம்ப புடொ நா வந்து ஞாபத்துல இருக்கு மா
ஆ ஆமாங் தோழி அதே மாதிரி எங்க அ எங்க வீட்டு சைடு ஒரு கட இருக்கு என்ன ஸ்பெஷல் அப்டின் சொல்லிட்டு பாத்தீங்க அப்டின்னா சம்சா இப்ப வந்துட்டு கரெக்ட்டா அந்த பக்கத் துல ஸ்கூலுமே இருக்கு கரெக்ட்டா ஸ்கூல் விர்ற டயத்துல பாத்தீங்க அப்டினா அந்த சம்சா கட கரக்ட்டா ஓப்பன் பண்ணிருவாங்க ஆ ஒரு அஞ்சு மணிய போல ஓப்பன் பண்ணிருவாங்க ஒரு எட்டு எட்ர மணி வரையுமே நல்லா வியாபாரொ நடக்கு இதுல என்ன அப்டினா ஸ்கூல் புள்ளைங்க மட் டு இல்லாமா அந்த தெரு வழியா போறவங்க இல்ல பஸ்ஸு ஏற போறவங்க எல்லாருமே வந்துட்டு அதிகமா வாங்குவாங்க அ இதுல என்ன ஸ்பெஷல் அப்டின் பாத் தீங்னா அவங்க நமக்கு நேராவே வந்துட்டு போடுவாங்க இப்ப ஒரு சில கடைகள்லா வந்துட்டு சுத்தொ இல்லாம இருக்கு ஆ அந்த மாதிரியெல்லா இருக்கு இல்லையா இவங்க என்ன அப்டினா நம்ம மசாலாலா வந்துட்டு வீட்லேந்துரெ ரெடி பண்ணி எர்த்து வந்துருவாங்க போல சம்சாவோட அந்த இது மாதுரி இருக்கு இல்லயா சீட்டு மாதுரி அத வச்சு அழகா மடக்கி நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு அழகா அய்ணீல பொறுச்சி எடுத்து குடுப்பாங்க அது வந்துட்டு நம்ம நெறயா பேரு வந்துட்டு ஃபஸ்ட்டு கட ஸ்டாட் பண்ணும்போது பாத்தீங்க அப்டினா கொஞ்ச வியாபாரோ டல்லா தா இருந்துச்சு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க இப்ப கட ஆரம்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷோ ஆகுது அந்தன்னா இப்பப் போனாலுமே சொல்லுவாரு நல்லா வியாபார ஆகுதுமா அதுவு இந்த மழ டயத்துல எல்லா பாத்தீங்க அப்டினா கரெக்டா அஞ்சு மணிக்கி கட ஓபன் பண்ணும்போது கரெக்டா மழையு வருமா எல்லாருமே அதிகமா வந்துட்டு அந்த சம்சா கடய இல்ல நிக்கிறது நானே நெறயா டைம் பாத்ருக்கே தோழி
அப்டியா எனக்கு கன்பஃமா நீங்க போனிங்கனா அந் கடைலேந்து வாங்கிட் வந்து குடுங்க நா சாப்புட்னுபோ வ்ல தா தோணுது ஏன்னா நா நேரா அந்த சமோசா வந்து அப்ப இது வரிக்கு எந்த கடைல போனாலு இப்ப எந்த டி ஈ கட போனாலு ந பாக்கு பாத்துருக்க அது வொ இ அ இருக்கு அனா அது வந்து இர் நம்ம நேரட் அப்டியே போட்ற மாரி நா பாத்தது கடையாது நீங்க சொல்ற மாரி நம்ம கண்முன்னடே போட்றாங்கன் சொல்றீங்ள அந்த மார்லா பாத்தது இல்ல அ இந்த மாரி போட்டுதா வச்சிருப்பாங்க அதுலலா சூடு பண்ணி குடுப்பாங்க அதுனால சில கடைலந்த ன்ன ப பப்ஸுன் சொல்லுவாங்கலயா இந்த பேக்கரி கடயெல்லா போனா அதலா நா சாப் ப்புரதே விட்டுட்டம்பா போனம்னா அந்த பப்ஸ் ஒரு வாட்டி என்னாச்சுனா இதே மரிதா நல்லாருக்கு அந்த கடைல அப்டின் ன்னாங்க செர் நா என்ன பண்ண ஒர் ரெண்டு மூண் வாட்டி போய் வாங்க நல்லா தா இருந்துது திருப்பி ஒரு நாலாடு வாட்டி போம் போது அவுங்க ஹலே காம்ச்ட்டாரு என்னனா நேத் அதாத் நேத்து போட்டதா அதுக்கு முந்தா நே பண்ணதான் தெர்ல ஆனா சூடு பண்ணி குடுத்தாங்க அதோட அந்த உள்ள பாத்தம்னா முட்ட பப்ஸ் தா வாங்கிருந்தோ அந்த முட்ட பப்னா அதோட முட்ட எவ்ளோ ஹாடா இருந்ததுனா அதை சொல்லவே முல்லல அப்புடே தூக்கி போட்டுட்டோ அதுலந்து அந்த கடைக்ல்லா போறதுல்ல அதனாலே இந்த மார் ஆர்லா சூடு பண்ணி எடுக்குறாங்க பாத்தீங்ளா அத பாத்தாலே எனக்கு பயொ இப்ப ஏகப்படற இப்ப நம்ம் நியுஸ் பேப்பர்லா பாத்தம்னா இந்த மாரி சாப்ட்டு நறிய நெறைய பாக்றோல்ல ஃபுர ஃபுட் பாய்சன் ஆது பசங்கல்லா இதாகுறா அப்பின்ற மாரி நெறயத பாக்ரோ நா இது மாரி இந்த ஸ்டீட் ஃபுட்டுனாலே கொஞ்சொ கொ பயமா தா இருக்கு நம்ம பக்கத்துல இப்ப தெரிஞ்ச கடயா செரி இங்க வந்து நல்லா போடுவாங்க அப்டின்ற ஒரு பய பயொ இருக்காது நம்ம போய் அடி கெடி வாங்குவோ அந்த மார்லா இருக்குமோது இப்ப நம்ம தூரமா ஏர ஒ எடத்துக்கு போறோன் வச்சுக்கோங்ளா அங்க வந்து இத மாரி சூடு பண்ணி குடுக்குமோது இன்னமே எனக் கொஞ்ச பயலா இருக்குப்பா
ம் ஆமா தோழி சரியஸ் தொன்னீங்க அ இப்ப அந்த சம்சா கட நா சொன்னல்யா அதே மாதிரி இன்னோனு பஜ்ஜி கடயு ஒன்னு இருக்கு அ இது ரெண்டுமே என்ன அப்டினா இதுல டீ வந்துட்டு இருக்காது ஐ மீன் சம்ஸ் சன சம்சா மட்டுஅ ப பஜினா பஜ்ஜி மட்டு டீ கடங்றது பக்கத்துல இன்னோனு இருக்கு இப்ப இந்த பஜ்ஜி கடைமே கரெக்டா பாத்தீங்ன்னா இதே டையத்துக்கு இங்குட்டு அவங்ளு ஓபன் பண்ணிருப்பாங்க அது வந்துட்டு ஸ்கூல் பக்கத்துலே ஏ வந்துரு பஜ்ஜி கட இங்க சம்சா கட கொஞ்சொ தள்ளி வரு பஸ்ஸு ஏற்றவுங்க அந்த மாதிரி இருக்குறவுங்க சாப்புற்ற மாதி துரி அதுல வந்துட்டு பஜ்ஜி கடயுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்லா போயிட்ருக்கு இப்ப எனக்கு இப்ப இந்த தெரு உணவுகள் அப்புடிங்கிறது பாத்தொனயே இந்த ரெண்டு கடைகளுமே வந்துட்டு என்னோட நினைவுக்கு வந்துச்சு அ நம்ம ஒரு சில நம்ம நெறைய கடைகளுக்கு போயிருப்போ வந்துருப்போ இருந்தாலுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச உணவ பலகாரங்கள் அப்டின் சொல்லணு இல்ல இவோ இந்த கடைதா நல்லாருக் நம்மளே வந்துட்டு மத்தவுங்களுக்கு வந்துட்டு சொல்லி சாப்புட சொல்லணு அப்டினா இந்த ரெண்டு கடைகள வந்து நா அதிகமா சொல்லுவே தோழி அது மாரி உங்களுக்கு ஏதாது இந்த கட எனக் புடிக்கு நல்லாருக்கு அப்டின் எதுவு கட இருக்கா தோழி
அதேதாம்ப்பா எங்க என்னோட ஏரியாலேந்து ஒரு பக்கத்ல ரெ அ உத்த கொஞ்ச தள்ளி அவுங்க என்ன பண்ணுவாங்னா போளி போளி பண்ணுவாங் அந்த ஸ்வீட் போளி இருக்கு இல்லி யா அது வந்து ஃப்ரெஷ்ஷாவே பண்ணுவாங்க டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா வரும் போளி எல்லாமே அத வாங்கிட்டு வருவாரு எ வீட்டுக் க்காரு வாங்கிட்டு வ ரொம்ப சுட சுட இருக்கு அவ்வளோ அந்த பாத்தனா மேல இருக்கறதெல்லா வந்து அப் அவ்ளோ தின்னா ரொம்ப வந்து பா தொட்டு பாக்க அவ்ளோ சாப்டா இருக்கு சாப்பிட அவ்ளவு டே இதுவாருக்கு நம்ம ஆ பூரிலா எவ்ளோ சாஃப்டா அப்டியே வாயில வச்சோன்னே இருக்கு அந்த மாரி இதுயே அவ்ளோ தின்னா இருக்கு ஆனா அதுல எல்லாமே இருக்கு அந்த அவங்க சொல்ற மாரி நம்ம தீனின்னு சொல்வோம்ல்ல அது எல்லாமே கரெக்ட்டா ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த போ போலி சாப்பறதுக்கு அந்த எடத்துல வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு கெடைக்கு அப்டின் சொல்லலா அங்கருக்கிற மக் ஆ அங்க இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அங்க வந்து அந்த போலி வந்து ம இப்ப இந்த தீபாவளி ஆனா கூடோ அங்க போலி கூட நெறைய பலகாரங்கள்லா செய்றாங்க அங்கதா நெறைய பேரரு அவங்க வந்து வாங்குறாங்க போல தீபாவளி டைம் ம்ல கூட இப்ப முறுக்குனாலு அதிரசம் செய்யறதுனாலு அங்கே குடுத்துருவாங்க போல இவங்க இதெல்லா செய்யறது ப பாத்தா அப்டி பஷ்ட்டு அப்படிதா ஆரம்பிச்சாங்க போலி மட்டுந்தா போ போ ஃபஷ்ட்டு போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புற இவங்க செய்ரத பாத்து இத பண்ணி குடுப்பீங்களா அத ப பண்ணிகுடு பக்கத்துல இருக்கரவங்க கேக்குறதுனால மத்த எல்லாமே போட ஆரம்பிச்ச இப்ப பாத்தோம்னா அந்த கடைக்கி கிட்ட போனோம்னா ய ஆ நெறைய பலகார பாக்கலா வித்தியாச வித்தியாசமா இருக்கு இந்த போலி நா வந்து போனா அந்த கடைக்கு போன போலி தா மொதல்ல வாங்குவே எனக்கு அது ரொம்ப புடிக்கு
ம் ஆமாம் தோழி ஒரு சில கடைகள்ல நமக்கு வந்துட்டு பிடிச்ச உணவுகள் வந்துட்டு அ நம்ம விரும்பி சாப்பிற உணவுகள் அப்டிங்கறது எப்பவுமே நமக்கு ஆ நினைவுல இருந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணு அப்படின் பாத்தீங்கன்னா தெருக்கடைகள்ல இந்த இட்லி கட வந்துட்டு நம்ம சொல்லலா அது கரெக்டா எப்பவுமே வந்துட்டு நைட் இதுல ரன் பண்ணுவாங்க மு மேக்சிமம் காலையில நம்ம எங்க ஆ சைடு வந்துட்டு பாக்
நீங்க சாப்ட்ருக்கீங்களா இட்லிலா எந்த ரோட்டு கடையில ரோட்டு கடயில இட்லில்லா சாப்ட்ருக்கீங்களா
இல்ல இல்ல நா பாத்திருக்கே
அப்டியா எனக்க ஆனா சாப்படணும்னு ஆசைங்க இட்லி டி இந்த நலாம் இருக்கும் போது அந்த ரோடோடத்துல தட்டு வச்சிட்டு அந்த சாப்டுவாங்கல்லா ரொம்ப ஆச சையா இருக்கு ரொம்ப எனக்கு வாழ்நாள் கனவே அதுவாதா இருந்தது எப்டியாவது நம்ம போனா அந்த ரோட்டு கடையில நின்னு ட்டு அத அந்த தட்டுல வச்சு சாப்பணும்னு ஆச என்னா ரோ அந்த சட்னில்லா அவ்வளோ நல்லாருக்கும்னு கேள்விப்பட்ருக்கே சொல்லிருக்காங்க என்னோட தோழிகள்ல்லா வந்து ஏதோ ஒரு ச கெடைக்கும் போது ஒரு சூழ்நிலையே அமையல போய் சாப்பறக்கு இந்த மாரி ரோட்டு கடையில நின்னு அதுவு இந்த சூட சூட அவங்க இட்லி அந்த ஹாஃப் பாயில்லா போடுறாங்கல்லையா அது சாப்பணும்ன்னு ரொம்ப நாள் ஆச இனமே ஆனா நெறவேறல
ம் கண்டிப்பா ஒரு நாள் நெறை வேறு நீங்க வேனா ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி எங்க தெருக்க இது தெருக்கடைகள் அப்படின்னு சொல்றத விட எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்ப நம்ம பாக்குறோ இல்லையா எப்படி சுத்தமா செய்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்ல வீட்ல இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து கடைல இங்க தள்ளு வண்டி மாதிரி போட்டு அதுல பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு பாக்கும்போது நம்ம சாப்ட் சாப்பிடும் போது தெரியு எது நீட்டா இருக்கா என்ன அப்படிங்கிறது நம்ம சாப்டும் போது நமக்கு தெரியு அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இட்லி கட அப்படின்னு சொல்லி சொல்னும்னா எங்க பக்கத்துல ஆ உள்ள இட்லி கடைய வந்துட்டு நா சொல்லுவே அது வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கு அதா நா சொன்ன மாரி வீ ட்லருந்து பண்ணி அப்டியே எடுத்துட்டு வந்து இது பண்றாங்க அது வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கு அதே நீங்க சொ சொல்ற மாதிரி இந்த தள்ளு வண்டி கடைகள் வந்துட்டு அதுவு நா பாத்திருக்கே ஆனா நீங்க சொன்ன மாரி நா இன்னு அதுவு சாப்ட்டு பாத்ததில்ல ஆ அது அப்பையே ஊத்துவாங்க இல்லையே அகனே வச்சு ஊத்தி அங் அகுனயே ஆப்பாய்ல்லா போடுவாங்க ம்
இவர சொல்லிருக்காருங்க ஏ வீட்டுக்கார் சொல்லிருக்கார் நா ஒரு நாள் கூப்ட்டு போறே அவரு ஒரு நாள சாப்ட்டு வந்து சொன்னாரு நா இதுக்காகே சொன்னாரு ஆனா அந்த கடய்ல போனா நீ சாப்படவே மாட்டா நா போன கடைக்கே அப்டின்ற மாரி கொஞ்ச பய பயமுடித்தி விட்டாரு அதுனால நா கொஞ்சோ வந்து தயங்கி தா இருக்கே இப்போ அவரு போன கட அந்த மாரியா இருக்குமோ என்னமோ தெரியல சுத்த பத்தமா இல்ல போல
ஆ அது வந்துட்டு பொதுவா ஒரு கடைய வச்சு நம்ம சொல்லிட முடியாது
ம்
வந்துட்டு நிறைய இருக்கு நம்ம ஒண்ணு ஒன்னா பாத்து ட்ரை பண்லா இப்ப நம்ம ஒரு சில கடைக்கு போ கும் போது நமக்கு செட் ஆகலனாலு இன்னு ஒரு சில கடைகள் மாறி போனுனா டேஸ்ட் வயிசு செரி சுத்தமு செரி நமக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே தரதுக்கு ஆ வாய் வாய்ப்புகள் இருக்கு அது மாரி சமைக்கிறவங்களு பாத்தீங்கன்னா நறைய எஃபர்ட் போட்டுதா சமைக்கிறாங்க அ அதாவது அவுங்க கட வத்து நல்லா தெரியணு அப்டிங்கறதுக்காக நிறைய உழைப்புகள்ல்லா போட்றாங்க நம்மதா அத தேடி போய் பாத்து சாப்ட்டு இந்த கட நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொ லுனு நெனை
ஆ கன்ஃபா கண்டிப்பா கண்டிப்பா தோழி நாளைக் வந்து ஆனா நா அடுத்த வார அந்த உங்க ஏரியாவுக்கு தா வரே கன்ஃபார்ம் நீங்க சொன்ன கடைல இருக்குற இந்த பலகாரமாவட்டு நீங்க சொன்ன இட்லியாவது கண்டிப்பா நா வந்து அ டேஸ்ட் பண்ண விரும்புறே செரிங்க நாளைக்கு வந்து திரும்பவும் நம்ம பேசலா நன்றிக தோழி நன்றி ம் நன்றி